ஹலோ
கேக்குதுங்ளா
கேக்குது சிஸ்டர் என்ன போன் எடுக்க இவ்ளோ நேரோ ஆயிடுச்சு
தெரிலிங்க
ம் சாப்ட்டாச்சா
அ சாப்ட்டாச்சுங்க நீங்க
ம் சாப்டாச்சு என்ன சாப்பாடு
தோச
ம்
அ வெங்காய சட்னிங்க
செர் செரி ம் நானு தோச தா சிஸ்டர் சாம்பார்
ஓ செரி செரி செரி சொல்லுங்க
சொல்லுங்க லீவுக்கு எங்க போனீங்க வெக்கேஷன்க்கெல்லா
லீவுக்கு நெறைய பக்க போனாங்க
ம்
அதுல வந்துட்டு கேரளா போனோ பெங்களூர் போனோ திருச்சி போனோ
ம் திருச்சில எங்க போனிங்க
திருச்சில வந்துட்டு மாமனார் மாமியார் வீட்டுக்கு போனங்க
செர் செரி
அங்க போயிட்டு அங்கயே கொஞ்சோ போயிட்டு வந்தாங்க கட வீதிக்கு அந்த மாரி எல்லா போயிட்டு வந்தாங்க
செரி செரி திருச்சிங்கவு அங்க கோயில் தானே ஸ்பெஷலு
அ ஆமா ஆமாங்க இப்ப நாங்க போயி கோயிலுக்கு போயிட்டு வந்தாச்சுங்க நெறையா டைம் போயிட்டு வந்தாச்சுங்க அதனால கோயிலுக்கு போளீங்க
இல்ல பக்கத்துல இருக்குற அவுங்களுக்கு அதோட அரும தெரியாது சிஸ் டர் தூரத்துல இருக்குற அவங்க தா இங்க போ இப்ப நா கரெக்டா சொன்னனா
அதனால எங்களுக்கு உலாதீட்டு இருந்தீங்க
ம் ஆனா அந்த கோயிலுக்குலா போனோ ஸ்ரீரங்கம் போனோ. உச்சி பிள்ளையார் கோயில் போனோ. அ அப்பறோ வேற எங்க கேட்டது மாச மா அது என்ன சாமி ஒரு சாமி கோவமா இருக்குமே சமயபுரம் அ அந்த சாமி எல்லாம் பாக்கணும்னு ஆச இருக்கும் உங்களுக்கு அதுக்கு நேரா டிரிப் அடிச்சு நாங்க ஒருக்க போவோம்
ஓஹோ சரி சரிங்க
ம் லீவ் டைம் தான் லாஸ்ட் டைம் அங்கதான் போனோ என் பையனுக்கு கூட அங்க மொட்ட போட்டேன்
ஓஹோ சேரி சேரி
வந்து நீ வாப்பா
ஆஹா சரி சரி சொல்லுங்க அப்றோ வேற எங்கெல்லாம் போய்ருக்கீங்க
வேற எங்கேயும் போலயே நீங்கதான் எங்கயாவது போனீங்கன்னா சொல்லுங்க லீவுக்கு வேறெங்க எங்கேயுமே போலங்க டோட்டல் லீவுக்கு. லீவு எப்டி வந்துச்சு இந்த எலக்ஷன் வந்ததுனால அத நோக்கியே போனனால எலக்ஷன் வந்துட்டு நாங்க ரிசல்ட் வர வரைக்கு வெளில போக கூடாதுன்னாங்க
ஓஹோ ஓஹோ ஆஹா செரி செரி செரி நாங்க நறையா பக்கோ போனோ
ம்
ஆ கேரளா சைடு போனங்க கேரளால இந்த ஆலப்புழா போட்டு ஸ்டேன்னு சொல்லுவாங்க பாருங்க. அங்க ஸ்டே பண்ணோங்க அப்பறோ வந்துட்டு அத முடிச்சுட்டு வர் கலா வர்க்கலா அப்பிடிங்கறோ ஒரு எடத்துக்கு பீச்சு அது அங்க போயிருந்தாங்க
ம் ம்
அப்டியே நல்லா இருந்துச்சு அந்த எடத்துல வந்துட்டு ஒரு ஒரு‌பிளேஸ் தெரி ஏன்னா பீச்லல்லா அளோடே இல்லைங்க
ம்
பீச் வந்துட்டு எ எதோ ஒரு யாரோ எறந்துட்டாங்களாமா அதுனால
யா யாரு எறந்துட்டா
யாரோ அங்க வர்ரவங்க வந்துட்டு எறந்துட்டாங்களா பீச்ல
ஆ ஆ
அதனால பீச்ல எல்லா அளோட் இல்லேங்க
ம் ம்
அதனால நாங்க பீச்சுக்கு போனோ பட் வந்துட்டு அங்க வேடிக்க மட்டுந்தா பாக்க முடியு பச கயிறு கட்டி விட்ருந்தாங்க. பசங்க வேணா ஓடி போய் ஓடி போய் வந்துட்டு எப்டி சொல்றது ஆ ஓடி போய்ட்டு வெளாண்டுட்டு ஓடியாந்துறது. அந்த அவரு ஒரு ஆரஞ்சு கலர் போட்ட ஒரு ஒரு ஆளுங்கல்லாம் வச்சிருக்காங்க எ உள்ளுக்குள்ள வந்தா சத்தம் போட்டுடுவாங்க ஆனா பசங்க ஆமா ஆமா பசங்க வந்துட்டு போய் போய் கால் நனச்சிட்டு மட்டும் ஒடியாந்தாங்க செரி அப்டின் சொல்லி ட்டு அப்றோ வந்துட்டு ஆ அப்றோ பசங்கள கொண்டு போய் ரூமுக்கு விட்டுட்டு அங்க அப்றோ அ சாப்ட்டுட்டு அப்றோ ரூம்ல விட்டு அவுங்கள பத்து மணிக்கு தூங்க வச்ட்டு பிஷ்பன்னா ஒரு எடோ இருக்கு அங்க வர்க்கலவுல அந்த எடத்துக்கு வந்தவங்க அது எப்டின்னா நைட் வந்து பார்ட்டிஸ்ஸு இந்த மாரி நடக்குங்க அந்த எடத்துல ஓ ஃபுல்லாமே இது ரெஸ்டாரன்ட்டு ஃபுல்லாமே அந்த லைன் ஃபுல்லா ரெஸ்டாரன்ட்டு கீழ வந்து பீச்சு மேல இதுல எல்லா ரெஸ்டாரன்ட்ஸ்ஸு மேல இருந்து அந்த வியூ பாக்க முடியு பீச் வியூ பாக்க முடியு நைட்ல அந்த மாரிங்க அங்க வந்துட் டு எல்லா பாட்டு பாடிட்டு இருப்பாங்க எல்லா ரெஸ்டாரன்ஸ்லயு தனிதனியா பாட்டு. ட்டு கிட்டார் வாச்சுட்டு ஆ ட்ரம்ஸ் வாச்சுட்டு பாட்டு பாடுவாங்க தமிழ் பாட்டு பாடுவாங்க ஹிந்தி பாட்டு இந்த மாரி எல்லா பாடிட்டு இருப்பாங்க. நம்மோ சாப் சாப்ட்டுட்டு அப்டியே ரசிக்கெலா. அந்த மாரி எல்லா போய்ட்டு ஐஸ்கிரீம் சாப்ட்டுட்டு டாட்டூவெல்ல போட்டுட்டு இருந்தாங்க டாட்டூவெல்லா பாத்துட்டு
ம்
அந்த மாரி எல்லா போய்ட்டு வந்தோங்க நல்லா இருந்தது அன்னைக்கு நைட்டு் நானு எங்க வீட்டுக்காரரு மட்டுஅன்னைக்கி நைட்டு அவ்ரு பேர்த்டேவா சோ அப்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணோ அப்டி போயிட்டு
செர் செரி
அப்றோ அப்றோ பெங் நாங்க எங்க கார்ல போனுங்க
செரி செரி
அப்றோ வந்துட்டு கா இதுல ஆ பெங்களூர்ல வந்துட்டு எப்வுமே இந்த இந்த மாரிய போயிட்டு இருந்தோ ரெசார்ட் அப்டின்னு சொல்றாங்க எப்டி இருக்கு அப்டின் சொல்லி போலான்ட்டு போனாங்க ஒரு ஆளுக்கு வந்துட்டு ஃபை தௌசன்ங்க என்னன்னா மார்னிங் போயிட்டு ஆமா மார்னிங் போயிட்டு எவ் னிங் வர்றது அதுல வந்துட்டு என்னென்ன இன்களூட்னா ஜிப் லைன்னு சொல்லுவாங்க தெரிங்களா ஜிப் லைனு அ ஜிப் லைன்னா ஒரு உயரமான எடோ இருக்கு அங்க மேல ஏறிட்டா அங்க வந்து நெறைய பெல்டெல்லா மாட்டி விடுவாங்க மாட்டி விட்டு மேல தொங்க விட்டுருவாங்க ஒரு லைன் ஜிப்பு மாரி
அந்த அந்த அந்த வாரணமாயரம்ல இவே போவானே அந்த மாரியா
அந்த மாரியா தெர்லியே எந்த மாரி சொல்றீங்க வாரணாயிரம்
ஆ அதுல அந்த பாட்டு இருக்கல பாட்டு இருக்கல சிஸ்டர் அதுல அவுனுக்கு பெல்ட் போட்டு மேல தூக்குவாங்களா
ஆ அந்த அது வேற அது வந்து அதுக்கு வேற பேரு அதுக்கு வந்து அதெல்லா தனியா பே பண்ணி போற மாரி இருந்துச்சு இப்ப ஜிப் லைனு சைக்கிளிங்கு தொங்கற மாரி இருக் கு அந்த எஜ்ஜுக்கு இந்த எஜ்ஜுக்கு பெல்ட் போட்டு து ஆ தாட்டி விட்டுருவாங்க அப் டியே தொங்கிட்டே வர மாரு இருக்கு அப்றோ சைக்கிலிங் சை க்கிள்லிங் வந்துட்டு அப்டியே அது அதே மாரி பெல்ட் எல்லா மாட்டி விட்டுருாங்க அந்தரத்துல வந்துட்டு சைக்கிளிங் பண்ணணு அந்த மார அப்றோ வந்துட்டு நடக்கிறது அந்த பாத்வே வந்துட்டு ஒரு சின்னதா ஒன்னா குடுத்துருவாங்க ஒரு கயிறு கட்டிட்டுதா அதுல நடக்க முடியு மேல அந்த மார அட்வென்சர்ஸ் மார அந்த மார ஜீப் ரைடிங் அதுக்கு தனியா அமௌண்ட் அந்த மார குடுத்தாங்க கொஞ்சோ வந்து
ஜீப் ரைடிங்னா அந்த ஜீப் ரைடிங்னா அந்த மூணு கால் இருக்குமே அதானே ஆ அது ஓட்ட ரொம்ப கஷ்டமா இருந்தது சிஸ்டர் நாங்க சென்னையிலயே ரெசார்ட் போயிருந்தோ ரெசார்ட் போயிருந்தப் ப்ப அங்க அது அப்பற அது குடுத்தாங்க
ஆ ஹா அந்த மார அந்த மார ரைடிங் எல்லா குடுத்தாங்க ரைடிங் எல்லா குடுத்துட்டு அப்புற சாப்பாடு பஃபட் அங்க வேணா சாப்பாட்டுக்கு வேணா காசுங்க அஞ்சாயிர ப்போப் சாப்பாடு குடுத்த மாரி இருந்துச்சு எங்களுக்கு எல்லா சாப்பாடு இருக்கு சு ஆக்சுவலி நாங்க ரொம்ப ரேசான் மா இது மாரி இருந்துச்சா ஃபஸ்ட்டு ஒரு எடத்துல மட் டு இருந்துச்சா என்ன சொல்றது ஒரு ஹோட்டல் மாரி இருந்து சா ஹோட்டல்ல வந்துட்டு எல்லா ஒக்காந்து இருக்கற மாரி ரெஸ்டாரண்ட் மாரி இருந்துச்சு சேரி உட்காந்துட்டு பஃபட் கொண்டு வந்து வச்சாங்க அப் பிரியாணி தயிர் பசடி சிக்கன் கிரேவி ஹ என்னது சாம்பார் ரசோ பொரியல் கூட்டு அப்பளோ அப்டின்னு எல்லாமே இருந்துச்சு தயிர் சாதம் இந்த மாரி எல்லாமே இருந்துச்சு சேரி இவ்ள தா போல அப்டின்னு சொல்லிட்டு நாங்க சாப்ட்டு முடிச்சுட்டோ சாப்ட்டு முடிச்சதுக்கு அப்பறோ மறுபடியு அந்த சைடு பாத்தா பெரிய கியூவா போயிட்டு இருக்குது இதெல்லா காசு குடுத்து வாங்க பஃபட்டுக்குதா மறுபடியு அப்புற போய் பாத்தா அங்க நானு பன்னீர் பட்டர் மசாலான் நெற் றையா கியூ இருக்குது இந்த ஜிலே
அதாது அதாவது அது வந்து
இல்ல எல்லாமே ஃபிஷ்ஷு கபாபு எ த்தன என்ன இல்லாத ஐட்டமே இல்ல அப்டிங்கிற மார அத்தன வெரைட்டிஸ் இர் த்தாங்க தெரியாம இது சிக்கன் பிரியாணியு ஒயிட் ரைஸ் தயிர் சாதம் சாப் ட்டு ஒக்காந்துட்டு இருந்தோ அப்புற மறுபடியு போயி சேரி வா அப்புற வா சாப்டன் சாப்ல அப்புற காசு குடுத்ததுக்கு இத ஆகுமே அப்டின் சொல்லி ட்டு நாங்க போய் அப்றோ பீஸா அது இதுன்னு வாங்கி எல்லாத்தையு வாங்கி கொஞ்ச கொஞ்சோ ஆ நாலஞ் ஆ ஆமா ஆ நா நாலஞ்சு வாங்கி எல்லா சாப்டுட்டு இருந்தோ ஃபிஷ் சாப்ட்டோ கபாப் சாப்ட்டோம் அதுக்கப்றோ மறுபடி அ அப்றோ அதுல என்ன பெனிஃபிட் அப்டின்னு சொன்னா சாப்பாடு ஒரு இந்த இந்த இதெல்லா போயிருக்கீங்களா பிளாக் தண்டர் இந்த மாதிரி எல்லா போயி க்கிங்களா அதுல வந்து ஆ அதுல வந்து வேவ் பூல வேவ்பூல் வேவ்பூல் வரு தெரிங்ளா வேவ்பூலு ஸ்விம்மிங்பூல்ல வேவ் பூல் விடுவாங்க தெரியுங்ளா
உள்ள இருந்து அப்டி போவோம்ல சிஸ்டர் அதான சருகல் சருகிகிட்டு
வேவ் வரு அல வரு அந்த மார அந்த ஸ்விம்மிங் பூல்லயே இருந்தா வேவ் வரு ஒரு பத்து நிமிஷம் மட்டு விடுவாங்க எல்லா எல்லா இதுலயு அப்டிதா விடுவாங்க எல்லா தீம் பார்க்லயு அப்டிதா விடுவாங்க தீ ஒரு வேவு மார வரு அல மார வரு அதையே நம்மளுக்கு தலைக்கு மேல வரு நம்ம ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி என்ஜாய் பண்ணனு அந்த மார வந்துட்டு அங்க தீம் பார்க்லலா டென் மினிட்ஸ் விடுவாங்க ஆனா இங்க வந்து டூ ஹவர்சு டூ ஹவர்ஸ்ல வந்துட்டு சாங்ஸ் எல்லா போட்டுட்டுருவாங்க டிஸ்பிளே மின்னாடி நம்மளுக்கு மின்னாடி வந்துரு டான்ஸ் சாங்ஸ் டான்சோட ப பயங்கரமா ஆ குத்து சாங்ஸா வரு பயங்கரமா டான்ஸ் ஆடிட்டு அந்த வேவ என்ஜாய் பண்ணி ரெண்டு மண் நேரோ அதுலியே அது வேணாச் செம்ம வொர்த்து அப்டின் சொல்லா அப்பற ரெயின் டேன்சிங் இருந்துச்சு அது முடிஞ்சு ரெயின்டேன் இங்க இந்துச்சே
அ ரெயின் டேன்ஸ்லிங்ல நல்லாவே தண்ணி விழாது நல்லா தண்ணி வந்துச்சு என்ன
அங்க வந்து அங்க வந்து நல்லா நல்லாதா தண்ணி விழுந்துச்சு ஆனான்னு அந்த எப்டி தெரியுமா இந்த பனி மாரி விழுந்துச்சு ஆனா நாங்க இந்த வேவு இதுல இருக்கும் போது கொஞ்சோ குளுரே தெரியில ஜில்னஸ்ஸே தெரியில நல்லாந்தது ஹீட்டா கரெட்டா இந்த மாத் ச்சிச் ஜாலியா ரெண்டு மண் நேர உள்ளயே இந்ததுக்கே ஒரு இதே இல்லாம இந்துச்சு ஆனா அந்த ரெயின் டேன்ஸ் ச ரொம்ப ஜில்னஸ் ஆயிடுச்சு ஒன்னுமே பண்ண முடியில
ம் ம் நல்லாக்கு சிஸ்டர் நானும் போயிருக்கே நா அதாஞ் சொல்றல்ல நா எங்கியோ போயிருக்கே ரெஷாடு போம்போது அந்த ரெயின் டேன்ஸ்சு எல்லாமே
அ ஓஹோ செரி செரி செரி
ம் நா மித்தபடி நீங்க சொல்ற எடத்துக்குலாம் போனதில்ல ரெசாட்லதா அந்த சோல் லான் டப்பாக் அ பஃபே எல்லாமே ஒரு பக்க வந்து தே காச் கட்ற அதா பஃபேக்கே காச் கெடையாது நாங்க ஆன்லைன் ரெசார்ட்ல ஒரு ஆளுக்கு ஐயாயிரபா இப்ப எம் பைய போனானா அவனுக்கு மட்டு ஃபிரீ அஞ்சு வயசுக்குள்ள கூட்டு போனன்னா ஃபிரீ மித்தபடி எனக்கு ஐயாயிருவா எ வீட்டுக்காருக்கு ஐயாயர்வா
அப்டிதா அப்டிதா வாய்ங்கிட்டாங்க நைட்டுக் கூட இல்ல நைட் ஸ்டே கூட இல்லது மார்னிங் போயிட்டு ஈவ்னிங் வந்துட்
இல்ல நா ரெண்டு ஸ்டே பண்ணோ நா சென்னைக்குள்ளியேதாம் போனம்மா சென்னைகுளே அவுட்டர்ல அதனால நல்லாருந்தது ரெசார்ட்டு
அ அ அ ஆப்லியே இருங்க நா கால் பண்றே
ஆ செரிங் எஸ்டர்